டிய
கே போய்ட்டு வந்தோ பாரதி பார்க்க போனோம்
பாரதி பார்குக்கா பாரதி பார்க் போயி என்ன
சும்மா போனோம் எப்டி இருக்குன்னு சொல்லி பாக்குறக்கு அங்க போனா சும்மா போய் வாக்லாம் பண்ணிட்டு. அப்றம் அங்க ஒரு சேர் இருந்துச்சு சேர்ல உட்காந்துட்ருந்தோம் ஃப்ரெண்டு கிட்ட கால் பேசிட்டு இருந்தோம். சடனா பாத்தா எ பக்கத்துல வந்து ஒரு ஸ்நேக் வந்துருச்சு
ஸ்நேக் வந்துருச்சா இது என்ன இது எப்ப வந்துச்சு
அது சடனா எங்கிருந்தோ வந்து என் பக்கத்துல வந்து கொத் அ கடிக்க கடிச்சு கொத்துற மாரி வந்துருச்சு அப்புறோ வந்து ஐயோ பாம்புன் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டோ அதுக்கப்புறோ அது எங்யோ போயிடுச்சு
ப்படியா செரி ஓகே எப்ப போனீங்க
டியூஸ்டே